ஹலோ
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
நானு நல்லா இருக்கே
ஆ
இன்னக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனே அதனால கூப்பிடுறதுகில்ல
அப்படிங்களா
ஆமா காலைல போனது அது எங்கங்க ரொம்ப ட்ராஃபிக்கு அதுல போய் சேர்ந்துட்டு திருப்பி வரதே ரொம்ப கஷ்டோ
ஆமாங்க ரொம்ப ட்ராஃபிக் ரொம்ப அதிகமாச்சு ரொம்ப வேகில் எல்லாமே மினிமம் இப்ப எல்லா டூ வீலர் வச்சிருக்கவங்களயு மஸ்ட் கார் வச்சிருக்காங்க ரோட்டு்ல காரு தா அதிகமா பாக்ற மாரி இருக்கு
ஆமா ஆமாங்க காரு அதுவு மொதல்ல ல்லா வந்தீங்கன்னா வி ஒரு ஆளுக்கு பைக் க்கு ஒண்ணு இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பைக்கு இப்ப ஆளுக்கு ஒரு பைக் க்கு ஆளுக்கு ஒரு காரு அப்டி ஆயிடுச்சு இல்லைங்களா
ஆமா ஆமா
அது இப்ப எல்லாமே இப்ப எல்லாமே கம்ஃபுட் சோனுக்கு வந்துட்டாங்க அதனால எப்டி போனாதா கொஞ்சம் நீட்டா போக முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால வேக்கீல் அதிகமாயிடுச்சு இப்ப வெயில் வேற அதுக்கு தகுந்த மாதிரி வெயில் அப்ப நம்ம கொஞ்சம் கார்ல போனா நீட்டா போயிட்டு வரலாம் ஹ அந்த மாரி இதயிடுச்சு இதே டூ வீலர்ன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க ஒண்ணு கிளம்புவோ போய் அங்க இறங்கும் போது நம்ம வேற மாதிரி ஆயிருவோம் இப்ப கார்னா டீசண்டாவும் கோ அப்புறம் நா நா ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் போலாம் ஒரே ஃபேமிலியா போலாம் அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு கூ கூழா போலாம் அதனால சோ அப்டினு நாம நெனைக்கிறோ ஆனா இந்த டிராஃபிக் பிரச்சன னால காலையில கிளம்பணுனா கிட்டதட்ட ஒன் ஹவர் ட்ராவல் எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆயிச்சுங்க
அப்டிங்களா அய்யய்யோ இதுவே இதனால நம்ம எதையோ பிளான் பண்ணவே முடியல
ஆமா ஆமா முன்னாடியே இப்போ முகூர்த்தம் அந்த டேஸ்லல்லா பாத்தீங்னா நம்ம இன்னிக்கு மா இப்ப மார்னிங் மேரேஜ்னு வச்சுக்கோங்க நாம நைட்டே போயிர்ணுங்க அதுதா கரட்டு மார்னிங்கு நையன்ஓ கிளாக் இருக்குனு வச் நம்ம எடய்டோகிளாக் போனோனா குங்க அந்த பங்ஷனே முடிஞ்சிரோ அந்த மாதிரி போயிட்ரு ஏ என்ன என்னதா சிக்ஸ் பே போர்வே அப்டினு சொல்லிட்டு நமக்கு ரோடு போட்டு கொடுத்தாலு ராபிக் ராபிக் இருந்து டே தா இருக்குங்க
ஆமா ஆமா நம்மளால அத ஓவர்டேஷன் பண்ணி வர முடிய மாட்டேங்குது ஆயிர தா பாலமே பப்லா எவ்ளோ பாலங்கள் கட்டிட்டாங்க அந்தாலோ பாலங்கள் கட்னாலோ எல்லாவந்து பாலத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க பாலத்துக்கீழ இரு கரோடு தா அவுங்களுக்கு முக்கியோ அதையு சொல்லி பிரச் இல்ல ஹைவேஸ் எதுக்கு இருக்கு அந்த லாங் இதுக்கு போறாங்க அந்த லாரி லோடு ஏத்திட்டு போற வண்டிகளுக்கு மட்டோந்தா பாலம் உபயோகப்படுதே தவிர மத்தபடி இருக்காங்கெல்லா வந்து நமக்கு இந்த ந நார்மல் ரோஸ் தா தேவப்படுது இல்லைங்கா பாலங் கட்றக்கு கான்ட்ராக்டுக்கு எவ்ளோ அமௌண்ட் ஆகுது
அது தோல்ல வாங்கிறாங்கில்லையா
அ அது டோல்ல வாங்கினாலுமே அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே கட்டுறது எல்லாமே மக்கள் பணம் மக்கள் பணம் தான
அதெலாம் பிரைவேட்க இப்ப கவர்மெண்ட் வந்து பிரவேட்க்குடுத்து பிரைவேட் செக்டார்ட்ட குடுத்துருவாங்க இப்ப வந்து அந்த ஃபோர் வே சிக்ஸ் வே அப்பிடின்னா ஹைவேல்லா வந்ததுமே கட்டிட்டு ஒவ்வொரு ட்டோலிப்ப எங்கங்க நம்ம ஊர் இப்பலே பாத்தீங்ன்னா இங்கருந்து இப்ப நா ஓ பாதஷித் ட்டிக்கு போறன்னு வெச்சிக்கோங்க ஒரு பத்து டோல் வந்துருங்க அது ஃபோர் வீலருக்கு செப்பரேட்டு அப்புற பஸ்க்கு தனியா டிராவலருக்கு தனியா டூ வீலருக்கு தனியா ப்பிடியாயிருது அதுக்கு மோலே செமையா காசு நா வேற எது க்காது எக்ஸ்பன்சிஸ்குனு வச்சிருப்போ டோலுகு பே பண்றதிலே அது அமௌண்ட் போயிருதுங்க சர்வீஸ் ரோடு பயன்படுத்துனா சர்வீஸ் ரோடு உள்ள மக்கள்ளார் ப்பாங்க சேரி அது போனா டராபிகு சேரினு ஹைவேல போலா சொல்லி பாத்தோம்னா ஹவே ஃபுல்லா டோல் தா டோல் ஒரு பக்கோ அதனாலயே அதுவு பிரச்சனதா கடைசில இப்ப என்ன பண்றது கடைசில யார் வேஸ்டா ஃப்ரீதனே க்கிற அத அடுத்து யேர்வேஸ்லதா போனு ம்
ன் கொஞ்ச நாள் போனா அதையு ரொம்ப டிராபிக்
அப்பிடிதா நினைக்கிறேங்க ஆமாங்க நம்மாலே இப்ப பாத்தீங்கனா இங்க இன்னும் சும்மா நம்ம பா பேசிட்டு மா வானத்த பாத்தோன்னா ஒரு பத்து நிம்ஷத்துக்கு நாலு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகுதுங்க அதே வேல தான் அப்ப நம்ம எவ்வளவு அதுவே பெரிய நெட்டு வொர்காயிடுச்சி நம்ம இங்கதான் பாத்தீங்ன்னா ரோட்வேதான் இதுன்னா ஏர்வே அத விட இருக்கு அப்புறம் சி சி அதுக்கு போயிட்றனு நினைக்க இத அதை இந்த சைடு தான் நமக்கு இல்ல இருந்தா மக்கள் அதையும் கூட்டமாக்கி வித்துடுவாங்க
ஆமா பட் வந்து ஏர்வேஸ் வந்து அது ரொம்ப டேஞ்சர் தானேங்க இப்ப ஒரே டைம்ல நாலஞ்சுலாம் போக முடியாது போணுச்சுனா அதுக்கு சிக்னல் கெடைக்கணும் வே கெடைக்கணும்
ஹும் ஆமாங்க ஒரே
நீங்கூட இப்ப ஒரு கொஞ்ச நாளைகு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கூட பாத்திருப்பீங்க பாக்றதுக்கே பயமா இருந்துச்சி வந்து ஒரு பில்டிங்ல வந்து பார்க் ஆயிடுச்சி ப்ளெய்னூ
அப்படிங்களா ரா ஒரு சிக்ஸ் மந் போர்னு நெனகிறே இல்லங்ளா
ஒரு பெரிய பிளேன் ஆக்சிரென்ட் ஒங்க லாஸ்ட் தேர்ன் நெனகிறே தீங் அதுலே வந்து மெழுகு வர் பெரிய பிளேன ஆக்ஸ்ரெட் ரொம்ப பாக்கவே பயமா இருந்துசி
ஆம்மா இருத எங்க அந்த பிளைட்ல புல்ல வச்கா ஆளு எக்ஸ்பென்சஸ் எ சிலே ரோடு அப்டிதா அது ரோடு இது அதே தானங்க இப்றே நிம்ஷத்க் கோழி பத்து ஊர்ல பத் த்த ஆக்ஸ்ரண்டாய்ர்ங்க ரோட்வேஸ் அப்டிதா இருக்கு ம்
ஆமாங்க எதையுமே நம்ம பிளான் பண்ண முடியா ஆமா ஆமா எதுவுமே நம்ம பிளான் பண்ணி செய்யவே முடியாது
ஆமா ரோட்வேஸ் பிரசனதா ஏர்வேஸ் பிரசனதா சீல போறது பிரசனதா எல்லாமே பிரச்சன ஆஹ் என்னதான் சிக்ஸ் வே டென் வே சார் பீஸ் த அந்த ரோடு இந்த ரோடு இப்பதா நம்ம கொண்டு போற நம்மயே கரெட்டா போண் நாலு வரங்க கரெக்டா வர்றது இல்ல என்ன பண்றது ஒண்ணு புரியல மே என்ன அன எல்லாருமே இப்ப கார் பர்ச்சேசிங் அதிகமாயிட்டாங்க இருக் இருக்க எல்லாருமே இப்ப கார் தேவ் டீலஸ்ம் பாத்தீங்னா லோ காஸ்ட்ல செயற்பட ஆர சல
ஆமா ஆமா உம் ஆமா ஏன்ன இது எப்டி தெரியுங்ள அதெல்லா அதிகமாயிர்சி ஆஹ் நம்ம கொச் கொஞ்ச நாள் நம்ம வந்து நம்மோட இதில ப்ளட்டு வந்துச்சி ஞாபகஇருக்குங்களா
ஆமா ஆமா
த தலை தலின ட்ல வந்து இதாச் பிளட் வந்துச்சுங்க அப்போ வந்து அதுல வந்து ட்டு நிறைய காரு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணீல மூகி இதாயி யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆய போயிருச்சு அவங்கல்லாம் அந்த கார் ஆமா ஆமா பந்தக்கார்லாம் எடு த்து அவங்க ரீமாடியூல் பண்ணி அது நல்ல ரேட் தானே எல்லாம் காஸ்ட்லி கார்ஸ் லா என்ன ஆச்சுன்னா எல்லாம் ரீமாடியல் பண்ண முடியும் உள்ளுக்க இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ரீமாடியல் பண்ணி மேல மட்டும் வேற செட் பண்ணிடுறாங்க
ஓகே ஓகே எனக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க
சொ வந்து ஆமா இதுனா அதுதான் மெயின் ரீசனே ஆச்சுங்க நெங் கேரளா கேரளால நிறைய நிறைய காசு கிடைக்க கிடைக்குது இப்ப எதுனாலன்னா இதெல்லாம் அந்த கேரளாலே நா இந்த மாதிரி நடந்துச்சு அதனால அதனாலதான் வந்து கார்ஸ் வந்து அஹ ரொம்ப சீப்பா கிடைக்க ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்ப சீப்பா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயுமேப்ப அதுக்கும் ஒரு வந்து இன்னொரு கார் கம்பெனி பேர் கூட சொல்லலாம் அவங்களும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல ரொம்ப சீப்பா வந்து நமக்கு காசு பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட எதும் வே இந்த என்ஜின்ஸும் மோட்டார்ஸும் சூப்பரா இருக்கு சூப்பரா வேல கேள்விப்பற்றுகே அதனால அவுங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மி
அதனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்சன் வந்து கார் வாங்கிறாங்க அதுல பத்து பர்சன் தான் பத்து பர்சன்டே கார் இருக்கு இல்ல ஒரு ஃபேமிலில இப்ப ஒரு பர்சன் பத்து பர்சனு பத்து பத்து பே ங்கன்னா பத்து பீ புல்கிட் கேக்காரு கேக்குதுங்ளா
அடிக்குது
ஒரு வீட்ல ஆமாங்க இப்ப ஒரு ஒரு வீட்ல ஒரு பர்சன் போயி ஒரு டூ வீலர் போயி ஒரு கார் போயி இப்ப நாலு பர்சன் இருக்காங்னா நாலு பர்சன் மே காரு அந்த ம் மாதிரி ஆயிடுச்சு என்னய ஆட சொல்ல மாட்டாங்க டிராவலர் வாங்கிருவாங்க பஸு வாங்கிருவாங்க அந்த மாரி போயிருங்க டிராபிக்கு எப்பயு போல டிராபிக் தா ஸ்மார்ட் சிட்டி ஸ்மாட் சிட்டி இன ஸ்மார்ட் சிட்டிய விட இதாயிரு போல
அதாவது நம்ம வந்து இந்த போர் டூ சிக்ஸ் செவன் இந்த டைம் வந்து நம்ம அவுட் சைடு் எங்கேயு போறது க்கு பிளான் பண்ண முடியாது ஏனா அந்த டைம் பிளான் பண்ட எந்த மெயின் மெயின் சிட்டிகு போயிட்டோம்னா அங்க போய்ட்டு ஃபுல்லாவே டிராபிக் ஆய்டுங்க அதனால எங்க மெயின் சிட்டி போறேன்னு நம்மளால பிளான் பண்ணவே கூடாதுன்னு நா சொல்லுவே
உம் காலேல இயர்லியா போய்ட்டோ
காலைல ஏர்லியா போயிரணு ஈவினிங்கு பிபோர் ஃபோர் ஓ கிளாக்குள்ள போயிட்டு வந்தரணு ஆஃப்டர் சிக்ஸ் எல்லா போ போகவே கூடாதுங்க அய்யோ செம ட்ராபிக் ஒரு நாள் போய் இப்டிதாங்க மாட்டிக்கிட்டு ஒன் அவர் போங்க ஒரு ஃபோர் அவர் ஃபை அவர் ஆயிடு அங்க அது அதுவு நியர் பை போயிட்டோ கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட பிளாக் ஆகி நின்றுருச்சு என்ன ரீசன்னே தெரியலங்க அப்டியே பிளாக்
ஆமா ஆமா
அந்த மாரி பிளாக் ஆகி ரொம்ப நேரம் நின்நின்னு ஒரு கட்டு இதுக்கு மேல எங்களுக்கு இசை இது எதுக்கு தா நம்ம இங்க போனோ இந்த மாரி அய் டுச்சு அப்றோ அதே மாரி நெறைய இந்த பெஸ்டிவல் பிளேஸ்க்கு அந்த மாரி ஏரியாக்கலாம் போகவே கூடாதுங்க காரு எடுத்துட்டு நடந்து கூட போயிடலா பாத்துடுங்க அந்த அளவுக்கு டிராபிக்கு அப்றோ எவ்ளோ தா போட்டு அ எல்லாத்தையும் கண்ட்ரோலு பண்ண முடியாது எல்லா ஒரு அப்றோ ஆச்சு கேமுன் பிரிச்சு வுட்டாங்கன்னா அந்த வேளா போனா அங்கே பாத்துக்கலா எல்லா ஜாம் ஆகி நிக்கும் அதனால ஃபோர் வீலர்ஸ் ஸ்பேர்ஸ்சும் எல்லார்க் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் நெனைக்கிறேன் நா டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணா டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுனா ஷார்ட் கட்ல புகுந்து கூட போயிட்டு வந்துடலா ஃபோர் வீலர் இருந்தாதை இந்த வழி இந்த வழி தா நமக் போனும் அப்டின் சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலரா இது பண்ணுவாங்க டூ டூ வீலர்னா எங் கனாலு ஆனா என்ன அதுலனா இப்ப ரெண்டு பேரு தா போக முடியும் அது ஒரு பிரச்சன இதுனா ஃபேமிலியா அது ஒண்ணு தா மத்தபடி ஈஸி வே அ ஐ வந்து ஷாட்டா போயிட்டு வந்துரலாம் அந்த மாரி ஆப்ஷன் தா வந்து டூ வீலர் தா பெஸ்ட்டு இப்ப அந்த டூ வீலர்ஸ் ரேட் தா அதிகம் போர் வீலர்ஸ் வரி போர் வீலர்ஸ் கூட ரெடியூஸ் ஆயிடுச்சு டூ வீலர்ஸ் த்தோ லேக்ஸ் கணக்க போயிட்டு இருக்கு பட் டென் இயர்ஸ் பிஃபோர் எல்லா வந்து இவ்ளே ரேட் குடுத்துலா டூ வீலர்ஸ் பை பண்ணவே இல்ல இப்ப டூ வீலர்ஸ் இது ஒரு பர்டிகுலர்ல ஒரு பைக் எடுத் து இந்த நேமுக்காகவே வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப பாத்தீங்களா
ஆமா
அந்த டூ வீலர் வந்து இப்ப டூ லாக் இருந்தாலு த்ரீ லாக் அந்த நேமுக்காகவே வாங்குறாங்க இப்ப உள்ள த பாய்ஸு கேர்ள்ஸ் அது எதுக்குதா தெர்ல ஃபுல்லா அது ஒரு டூ லேக் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம போர் வீலரா வாங்கிட்டு போயலா
ஆமா இப்ப வந்து எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே வெஹிக்கிள்தா கே க்கராங்கா அதனால ஆமா வெஹிக்கில் கம்பல்சரிங்க அந்த ஒரு வேலைக் போனாலுமே
ஓ இருந்தாலும் டூலேக்லா டூமச்சுல என் இல்ல ஒரு டூ லக் போட்டு காரு எ இதல டிராபிக் தா இருந்தாலு ஒரு எ போ எக்ஸ்பென்சிவ் அப்படி என்ன அந்த பைக் அ தோணுங்க அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாத
சேரி சேரிங்
ம்
உம் சரிங்க பேசலாம் ட அப்பைக்கு பத்தி பேசுனா டைமாகவே தெர்ல பேஸ்ல